ஆ எந் தோழி
சொல்லுங்க இப்போ நம்ம வந்து நல்லாருக்கேன் நீங்க நல்லா இருக்கிங்ளா
ஆ நல்லாருக்கேன் தோழி
ஆ நம்ம வந்து இந்த பொங்கல் தமிழ் நியூ இயர் இங்கிலீஷ் நியூ இயர் கார்த்திகை தீபம் ஆ விநாயகர் சதுர்தி அந்த மாரி ஹ தமிழ் பெஸ்டிவல்ஸ் பத்தி நம்ம பேசலாம்
ஆ பேசலாங்க தோழி
எனக்கு வந்து எல்லாத்துலயு ஆ எல்லாத்த விடவும் எனக்கு பொங்கல் தா சின்ன வயிசுல இருந்து எனக்கு பொங்கல் பெஸ்டிவல் தா ரொம்ப ரொம்ப புடிக்கும் அதுதா வந்து தொடர்ந்து நாலு நாள் அஞ்சு நாள் சில டைம் ஒரு சில டைம் நம்மளுக்கு வந்து மூணு நாள் தா லீவ் கெடைக்கும் ஸ்கூல் படிக்கும்பது காலேஜ் படிக்கும் வேலை பாக்கற வரைக்கும் ஃபுல்லாவே சொல்றே ஒரு சில நாள் தான் மூண் நாள் கெடைக்கு நீ ஓ ஓ நெறைய வாட்டி வந்து அஞ்சு நாள் ஏழு நாள் வரைக்குமே அந்த வாரம் ஃபுல்லாவே லீவ் இருக்கும் அந்த வீக் ஃபுல்லாவே நா வந்து நாங்க ஒரு எடத்துல இருப்போம் ஆனா இங்க ஊரு ஒரு எடத் துல இருக்கு எங்க ஊருக்கு வந்து நாங்க டிராவல் பண்ணி போயி அங்க இருக்கிற ஏ ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஏ ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும் அவுங்க கூட டைம்ஸ்பெண்ட் பண்ணி அங்க வந்து அகோம்படிஷன்ஸ் எல்லா வைப்பாங்க போட்டில்லா வைப்பாங்கல்ல அந்த மாரி போட்டில எல்லா கலந்து கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல பிரைஸ் எல்லா குடு பாங்க அதுல்லா வந்து இப்போ வரைக்கும் நே ஒவ்வொரு வருஷமும் என் என்னல்லா நடந்ததுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் அப்ப வரைக்கும் ஒவ்வொரு தடவயு பொங்கல் வரும்போது பொங்கல் வைக்கிபோது இன்னைக்கு நா போயி எங்க வீட்ல எல்லா பங்க்ஷனும் எடுத்து நடத்துறே ஆனா வந்து சின்ன வயிசுல இருக்கும்போது நம்ப ஓடி ஓடி போயி விளையாடுறதுக்கு வீட்டுக்கு வந்து சாப்புடறதுக்கு மட்டு தா வருவோம் ஆனா இந்த அது இப்ப வந்து அந்த சாப்பாடு பண்றதுக்கு மட்டு தா நம்ம வீட்லயே இருக்கும் அந்த மாரி காலம் மாற்னா கூட ஒவ்வொரு தடவையும் பொங்கல் வரும்போதோ இல்ல பழைய நினைவுகளை நா நெனைச்சு பாக்கும் போதோ எனக்கு வந்து பொங்கல் பெஸ்டிவல் தா ஏ நெஞ்ச தொட்ட பெஸ்டிவல்ன்ற மாதிரி எனக்கு அந்த பண்டிகைதா ரொம்ப ரொம்ப புடிச்ச பண்டிகை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆ பாட் பாட்டா வந்து நா நா என்னோட ரிலேஷன் என்னோட கசின்ஸோட சேந்து செலபிரேட் பண்றதுல்லா வாழ்க்கைல என்ன மறக்கவே முடியாது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கு அப்புறம் இருந்த ஒரு அ ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள தாண்டி அ இதுவும் ஏ வாழ்க்கைல மறக்க முடியாத நாலு நாட்கள்னு சொல்லலாம்
ஆமாங்க தோழி நீங்க சொன்ன மாரி இந்த தீபாவளி பொங்கல் கார்த்திகை தீபம் அ அந்த பங்குனி மாசா திருவிழா அப்புற அந்த விநாயகர் சதுர்த்தி ஆடி மாசோல்லா திருவிழாக்கள் இதுக்கெல்லா வந்து ஹ பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா சிஸ்டர் இப்போ தீபாவளி அப்பிடின்ற து நம்ம நரகாசுரனை வந்து அவுங்க வந்து வதம் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த இது கிடைச்சது அப்பிடின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாரி ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஒரு காரணம் கருதிதா அந்த பண்டிகைய எல்லா நம்ம கொண்டாடி இருக்கும் இல்லயா சிஸ்டர் இந்த பொங்கல்லா என்ன சொல்லுவாங்க அப்பிடின்னா அறுவடை நாள் அதாவுது விவசாயிங்கல்லா சேந்து அந்த அவ்ள நாளா நம்மளுக்கு வந்து உணவிட்ட அந்த பயிர்களையு வந்து வணங்க கூடிய ஒரு விழா வாதா பொங்கல் விழா வந்து நடக்கும் ஆ அப்புற அவ்ள நாள் உதவிய அந்த கால்நடைகளுக்கு வந்து மரியாத செ செலுத்துறது நம்ம வந்து இயற்கைக்கு ஆ மரியாத செலுத்துறது ஆ ஏன்னா நம்ம விவ விவசாயம் அப்பிடின்னாலே நீரும் வெயிலுந்தா ரொம்ப முக்கியம் அப்ப சூரியனுக்கு வந்து ஒரு நன்றி கடன் செலுத்தும் விதமாக தா வந்து அந்த பொங்கல் விழாக்கள் இதெல்லா வந்து கொண்டாடப்பட்டுச்சுன்னு நெனக்கிறே தோழி இதே மாதிரி இந்த கார்த்திகை தீப எடுத்துக்கிட்டாலுங் கூட ஹ அண்ணா அண்ணாமலையார் உடைய அந்த பஞ்ச பூதங்களுக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்துற மாரி அந்த கார்த்திகை தீபம் இதெல்லா நடந்துச்சு அப்பிடின்னு சொல்றாங்க இந்த பங்குனி விழாக்கள்னு சொல்ல போது முருக வழிபாடு வந்து அந்த மாதத்துல வந்து அதிகோ ஹ அப்பிடின்னு சொல்லி சொல்லப்படு நெனக்கிறேன் சிஸ்டர் விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம வட மாநிலங்கள்ல அதிகமாக விநாயகர் வந்து பொறந்த தினமா வந்து கொண்டாட பட்டதா அப்புற இங்க வந்து கொண்டாடப்படுச்சுன்னு சொல்லப்படுது இந்த மாரி ஒவ்வொருதுக்கும் வந்து ஒவ்வொரு காரணோ இருக்கு அப்பிடின் சொல்லி நா நெனைக்கிறே சிஸ்டர்
ஆமா மா இப்ப வந்து ஹ ஆடி திருவிழா வந்து அம்மன் அம்மன் கோயில் எல்லா மாசம் வந்து கூழ் ஊத்து வாங்க அத எல்லாமே வந்து ஆடி திருவிழான்னு சொல்றது என்ன அதுக்கப்புறம் மாசி மாசத்துல வந்து ஒரு மாசி மகோன் வருது அத நம்ம அதுவும் நம்ம கொண்டாட் ஆணி மாசத்துல ஆணி திருமஞ்சனோன் ஒண்ணு வருது அது வந்து தில்லை நடராஜா அந்த இது ஆ இந்த சிறப்புக்காக அத நம்ம கொண்டாடுவோ வைகுண்ட ஏகாதேசிங்கறது பெருமாள் சிறப்புக்காக அத நம்ம கொண்டாடுறோ நீங்க சொன்ன மாதிரிதா தை பூசம் வந்து பழனி முருகன் ஆ ஹ சிறப்பாக அதையு நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆ நாளுக்கு ஒவ்வொரு ஆ செப்ரேட் செப்ரேடான காரணத்த வச்சு நம்ம ஓ அது அதாவுது அவ்வுளோ சொல்லிக்கிட்டே போலா அவ்ளவு திருவிழாக்கள் இருக்குது நா எல்லாருக்கு தெரிஞ்சது தீபாளி பொங்கல் தா ஆனா இந்த மாதிரி இந்த மாதிரியு நம்ம வந்து ஒவ்வொரு வீட்லயு ஓ அந்தந்த நாளுக்கான வழிபாடு நடந்துகிட்டேதா இருக்கு இல்லயா
ஆ ஆமாங்சர் முன்னோர்லா அப்புடல்லா இருந்திருக்காங்க அத வழி வழியா நம்ம பின்பற்றணு அப்பிடின்றதுக்காகவே இந்த பெஸ்டிவல்ஸ்லா அப்புலா ஹ கொண்டு வந்திருக்காங்கன்னு நா நெனைக்கிறேன் இந்த தை அம்மா வாசைல கூட நம்ம என்ன பண்ணுவோ விரத இருந்து அங்க முன்னோர்களுக்கு வந்து அந்த இந்த நமக்கு கடன்லா வந்து ஹ மரியாதை செலுத்திட்டு அவுங்களுக்கு வந்து உணவளிக்கிற மாரி அந்த தை அமாவாசையில்லலாங் கூட இந்த பாவநாசம் இந்த மாரி ஒரு புனித ஸ்தலங்களுக்குல்லா போயி பண்ற வழக்கம் நம் முன்னோர்கள்ல இருந்தே வழி வழியா தொடர்ந்து வந்து தது தானா அதுல்லா வந்து
ஆமா நம்ம வந்து என்னதான் ட்ரெ மாடர்ன் மாடர்னு போனாலும் சில விஷய வந்து ட்ரெடிஷனா முன்னாடி இருந்தத ஃபாலோ பண்ணணுங்கறதுகாகவே ஏ யார் யாருக்கு தெரியலனாலும் சொல்லி தரது அண்ட் நானு வந்து ஃபாலோ பண்றது ஏ அடுத்தடுத்து எ என்ன எந்த விஷயத்துல மாடன்டியா இருந்தாலும் இந்த விஷயத்துல நீ வந்து ட்ரெடிஷனல தா இருக்கணு அதந்து சின்ன வயிசுல இருந்தே சொல்லி குடுத்தா அந்த பழக்கமும் வந்துரும் இல்லயா அதுனால எங்க வீட்ல இருந்து சின் ப பிள்ளைங்களுக்கு நா சின்ன வயிசுல இருந்தே அத பழகிட்டே வரேன் ஒவ்வொரு விசேஷனாலும் ஒவ்வொரு அந்த காலை வந்து மாலை வரைக்கும் நம்ம வந் எப்பிடி எல்லா பூஜை பண்ணணும் எந்தெந்த எடத்துல விரத இருக்கணு விரத இருக்கறனால நம்ம ஒடம்புல முதர் கொண்டு எவ்ளவு நல்லது இப்போ இந்தாது ஏதாவுது பண்டிகை வந்தா திருவிழா வந்தாதா நம்ம விரத இருக்கணு இல்ல வாரத்துல ஒரு நாள் நம்ப விரதோ இருக்கறது ஒரு வேலையோ இல்ல தொடர் இந்த ரெண்டு வேலையு விரத இருக்குங்கற இருக் இருக்கறதுங்கறது நம்ம நேச்சுரலாவே நம்மளோட உடலுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சிய தரும் அண்ட் வந்து ஒரு நாள் நல்லா அந்த டைம்ல வந்து அந்த வாரத்துக்கான ஏழ் நாள்ல ஒரு ஒரு வேலையோ இல்ல ரெண்டு வேலையோ நம்ம விரத் த இருக்கனு ஓனோ ஒன்னு சொல்லுவாங்க நம்மளோட அந்த கெட்ட கழிவுகள வெளிய போக்கிட்டு அந்த பேட் ஃபேட் இருக்குல்ல அதெல்லா வெளிய போக்கி வெளியே அனுப்பிட்டு நல்ல கொழுப்ப மட்டு உள்ள வச்சு எல்லா பாடி பார்ட்ஸ்கான நல்ல ரத்த ஓட்டமா இருக்கட் டு‌ எல்லாத்தையுமே நல்ல விதமா குடுக்கற்துக்கு இ இது எல்லாமே வந்து நம்ம ஒடம்புல நடக்குற எல்லாத்துக்குமே வந்து இதுவு ஒரு காரணமா இருக்கு நம்ம வழி வழியா ஃபாலோ பண்ணிட்டு வரோல்ல எல்லாத்துக் குமே அப்ப வந்து சில விஷ்யோ வந்து மூட நம்பிக்க அப்டின்னா கூட சில விஷ்யொ வந்து நெறைய விஷ்யொ வந்து அவுங்க காரணம் இல்லாம அத டெலேவ் பண்ணி வச்சுட்டு போகல இல்லயா
ஆமாங்க சிஸ்டர் நீங்க சொல்றது ரொம்ப கண்டிப்பா உண்ம இந்த ஃபாஸ்டிங்குன்றது இந்த‌ து முருக வழிபாடு அப்ப சஸ்டி வெரதொ அப்டின் சொல்லி ஒன்னு இருப்பாங்க அப்போ அந்த ஏழு நாளு வந்து அவுங்க வந்து இத வந்து மூட நம்பிக்கன் நெறைய பேரு சொல்றதா இருந்தா கூட சயின்டிஃபிக்கா கொழந்தை இல்லா தவுங்க நெறைய பேரு அத வந்து இருப்பாங்க அந்த டைம்ல வந்து இந்த ஏழு நாளு நம்ம ஒடம்புல உள்ள கழிவுகள்லா அகன்று நம்ம ஒடம்பு வந்து சுத்தமானதுக்கப்புறொ‌ நம்ம வந்து அந்த இறைவன் கிட்ட நம்ம ஆ கான்செப்ட்டு படி வந்து வேண்டி அந்த கொழந்த பெர்றது அப்டின் றது வந்து ஒரு முன்னோர்கள்லருந்து சொன்னத இன்னமு நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டுதா இருக்கோ அத வந்து நம்ம மூட நமக்கு உட அறிவியல் நீறுதியாவு அது நறைய விஷ்யத்துல வந்து உண்மையாவு கூட இருந்துருக்கு அதுக்கப்புறொ இந்த விநாயகர் வழிபாடு சொல்லுவாங்க அரச மரத்த வந்து சுத்தி ஆனா அ ஏ ஆலமரத்தயு அ அ அ அர ச மரத்த சுத்தணுன் சொல்லி சொல்றாங்க அப்டின்னா ஆ அ அந்த மரங்கள் மட்டுந்தா வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான ஆக்சிசன வந்து வெளில விடுமா மித்த மரங்கள் வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவ வந்து கம்மி பண்ணி அதனாம சுவாசிக்கும் போது நம்மள நம்மளோடைய யூட்ரஸ் வரையு அ அதோட ஆக்சிசனோட லெவல் வந்து அதிகமாகி அ அதனாலதா இதாகுது அப்டின்றது சும்மா ஒன்னு விநாயகர காலைல எந்திரிச்சொனயு சுத்தணு அப்டின்லா நம்ம வந்து யாரு வந்து சொல்லிட்டு போகல அப்டின் சொல்லி நா நனைக்கிறே தோழி
ஆமா இதெல்லா வந்து சாமி பேர சொன்னாதா இவுங்க நம்புவாங்க அப்டிங்கறதுக்காக தா இப்பொ வந்து பொரட்டாசி மாசொன்னா நம்ம ஏ வந்து நான்வெஜ் சாப்புடக் கூடாது அதுவு சயின்டிஃபிக்கா என்னனா இந்த மாசத்துல வந்து அ அப்பதா வந்து வெயில் கொறஞ்சு மழ அதிகமாகி ரெண்டு சீ சனுமே கலந்து வர இதுல வந்து நம்ம நான்வெஜ் எடுத்துக்குட்டோன்னா நம்ம ஒ ஆ நம்ம ஒடம்புக்குள்ளதா வந்து தேவையில்லாத பிரச்சன வருங்குறனால அது சாமி பேர சொல்லி அப்ப வந்து நான்வெஜ் சாப்புடக் கூடாது பெருமாளுக்கு வெரத இருக்கனு அப்டின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க ஆனா இப்ப கூட எல்லாருமே வந்து அதல்லா வந்து பொய்யி அதல்லா வந்து உண்ம கடயாது அதல்லா வந்து அப்ப சொல்லிட் போனது இந்த மாதிரி விஷ்யங்கள் எல்லா வந்து அ எல்லாருமே வந்து ஈஸியா ஆ அதல்லா ஒன்னு கடையாது சாமி பேர் சொல்லி நம்மள ஏமாத்துறாங்க அ ப்புடி கடையாது நம்ப நல்லதுக்காக தா முன்னோர்கள் எல்லா விஷ்யத்தையு டெரே பண்ணி வச்சுட்டு போயிருக்குறாங்க நம்ப பயப்பட்ணு‌ எல் ‌ஏனா அப்ப வந்து நாத்திகவாதிங்கற்து அதிகமா இல்ல இப்ப இருக்குற மாதிரி இல்லயா அப்ப வந்து யாராவுது ஒருத்தர் தா இருப்பாங்க ஆ அப்புடி இருக்குறவுங்க மட்டுந்தா அத நம் ப மாட்டாங்க எல்லாருக்கு சாமினா ஒரு பயம் இருக்கு கூட பக்தி இருக்கு அப்டி இருக்குறப்போ நம்ம சாமி பேர சொன்னாதா இவுங்கல்லா இத ஃபாலோ பண்ணுவாங்க காலங்காலமா இது அழிக்கிறதுக்கே நறைய வருஷ ஆகு அப்டின்ற ஒரு கான்செப்ட வச்சுதா நம்மளோட முன்னோர்கள் வந்து நம் அதல்லா அதானா‌ ப்ராப்பரா நம்மளுக்கு யாரு சொல்லி தரல அது ஒன்னுதா இங்க வந்து ஃப்ளாவே தவிர மீதி எல்லா விஷ்யமு அவுங்க சொல்லி வச்சுட்டு போன நெறைய விஷ்யத்துலருந்து நம்ம நெறைய கத்துக்கனு அது நம்ம உடலுக்கு செரி மனசுக்கு ‌செரி நம்ம ஆர்யோக ஆரோக்கியத்துக்கு செரி ரொம்ப ரொம்ப நல்ல இது பாத்தீங்னா முன்னாடிலா வந்து எத்தன வயசு வரைக்கு இருப்பாங்க ஆனா இப்ப எல்லாத்துக்குமே எவ்ளோ சீக்கிரமா ஹார்ட் டேமேஜ் வருது லிவர் டேமேஜ் லங்ஸ் டேமேஜு பித்தப்பைல கல்லு கிட்னில கல்லுன் எவ்வளோ ஒன்னு ஒன்னா இப்ப ஷுகர் இல்லாத பேஷன்ட் பாக்க முடியாது பிளட் ப்ரஷர் இல்லாத பேஷண்ட நம்ப நம்ப வீட்லயே அம் ஓ இந்த பெரியவங்கள்ல வந்து விமனுக்கு வந்து பிளட் ப்ரஷர் இருந்தா அ மென்னுக்கு வந்து ஷுகர்ருக்கு மென்னுக்கு வந்து பிளட் ப்ரஷர் இருந்தா விமனுக்கு வந்து ஷுகர்ருக்கு இங்க அதுக்கப்புறொ கொழந்த பொறந்ததுனு ஒரு ரெண்டு கொழந்த இல்ல மூணு கொழந்த பெத்து க்டாங்னா அதுக்கப்றொ அவுங்க கர்ப்பபை எடுக்குற அளவுக்கு எதாவுது ஒரு பிரச்சன வந்தருது இத வந்து நம்ப யாருக்கிட் யார நம்ம குத்தொ சொல்றது நம்ம ஒடம்ப நம்பதா பாத்துக்கணு ஆக்சுவலி நம்ப நெறையா வந்து இயற்கை வழியா நம்ப ஒடம்ப வளத்தோ அப்டின்னா நம்புளுக் நெறைய ப்ரெச்சனய நம்ப தவிர் கலான் நா நனக்கிற
ஆமாங் தோழி அததா வந்து இந்த ஃபாஸ்டிங் இதுல இப்ப வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் இந்த மாதிரி நெறைய வந்து வந்துருச்சு தோழி அடுத்த இணைப்புல வந்து நம்ம இத பத்தி இன்னு விரிவா பேசலா நெனக்கிறே தோழி
நன்றி தோழி நன்றி